ஹலோ சும்மாதாங்க இருக்கே நீங்க என்னங்க பண்றிங்க
சும்மாதாங்க இருக்கே சாப்டிங்களா
ஆ சாப்ட்டே நீங்க பேசுறதே ஒழுங்கா கேட்க மாட்டதுங்க
இப்ப கேக்குதுங்ளா
இல்லங்க ஆ கேக்குதுங்க கொஞ்சோ லேட்டா கேக்குதுங்க
அம்மா எனக்கு நீங்க பேசுறது விட்டு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷொ கழிச்சிதா கேட்குது
ஆ
நா மெரினாக் போனிங்ளே என்னாச்சு
இல்ல போட்டோ ஷூட் எடுக்கலான் போனோங்க
ம் எடுத்துட்டிங்ளா
எங்க எடுத்தோ ஆனா இருட்டு ஆயிட்டுங்க எடுக்க முட்ல கொஞ்சந் தா எடுத்தோ
ம் ம் ம் எத்தன எத்தன வாட்ட் எடுத்துருப்பீங்க
ஒரு நூறு போட்டோ எடுத்திருப்போ
ம் அதுல எத்தன போட்டக்கா ஓகே ஆச்சு
ம் ஆ ஒரு அஞ்சாறு போட்டோ ஓகே ஆய்ருக்கு
நூறு போட்டோல அஞ்சு போட்டோ தா ஓகே ஆனுச்சிங்ளா
தேடனு இன்னு பாக்கல ஒழுங்கா
ஆ
இருக்கு எல்லா நெறயா போட்டோ எல்லாமே நல்லாதா இருக்கு ம்
ஓ இந்த போட்டா அழகா இருக்குங்ளா இப்ப அப்ப இன்ஸ்டாகிராம யூஸ் பண்ணி அதுல போய் போஸ்ட் போட்றீங்களா
பாப்போ அதுல போடுற முடிதானு
ம் செரி செரி
ம் சாப்டீங்கல்ல
ம் நா சாப்ட்டோம் ஆ என்ன சாப்ட்டோம்னா என்ன சாப்ட்டே என்ன சாப்ட்டேன்னு எனக்கே தெரிலயே ஆ வெஜிடபிள் ரைஸ் சாப்ட்டே தா நெனைக்கிறே
என்னங்க
வெஜிடபிள் ரைஸ் சாப்ட்டேன்னு நெனைக்கிறே
ஆ செரிங்க செரிங்க என்ன பண்றீங்க
நா என்ன பண்றே மொட்ட மாடில நின்னு நிலாவ பாத்துக்கிட்டுருக்கே
ம் நிலா நல்லா இருக்கா
ஏன்னா அ ஏதோ அரை நிலாவா இருக்கு வந்து பாத்துத்துட்டு இருக்கோம்
ஆ
நீங்க நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஆ சும்மா படுத்துருக்கே
ம் ம் எங்க வீட்டுக்குள்ளைங்களா
ம்
வீட்டுக்குள்ளேயானு கேட்ட
இல்ல வெளியே மொட்ட மாடி நானும் மொட்ட மாடி தான் எப்வும் மொட்ட மாடியிலதாங்க படுப்பேன்
ஆ உங்களுக்கு நிலா தெரிதா
ம் செரி இல்லங்க எனக்கு தெரில
உங்களுக்கு தெரிலீங்களா எங்களுக்கு தெரியுதுங்க அர நிலா ஓ ஒரு முக்கால் நிலா தெரியுதுங்க ஆனா
ஆ
ம் ம் அழகா இருக்கேனா ம் பக்க நல்லாருக்கு செரி நாளைக்கு மெரினா போவீங்களா இப்ப படஎடுக்க திரும்பி
நாளைக்கா
ம்
நாளைக்கு போற மாரி தெர்ல வேணுன்னா நம்ப நாலா நாளைக்கு போலா
வர ஞாயித்துக்கெழமையா
ம் ஞாயித்துக்கெழமையா ஆமா ஞாயித்துக்கெழமை
செரி செரி செரி ஆ அப்ப இப்போ கால்ல போய்டுவீங்களா இல்ல சாயங்கால டயத்துல வந்தீங்களா
இன்னைக்கு சாயங்காலம் போனதுனால தா லேட்டாயி எடுக்க முடில போட்டோ ஞாயித்திக்கிழம ஞாயித்திக்கிழம காலையில கெளம்பிட வேண்டியதுதா
ஆ கால்லனா எத்தன மணி ஒரு அஞ்சு மணிக் கெளம்புவீங்களா கால்லேயே
அவ்ளோ சீக்கிரம் இல்ல ஒரு ஒம்பது மணி ஒம்பதுர
ம் ம் இப்போ ஒம்பது மணிக்கு போனீங்ன்னா எத்தன மணிக்கு திரும்பி வீட்டுக்கு வருவீங்க
நல்ல சாயங்காலம் எல்லா எடத்துக்கும் சுத்தி பாத்துட்டு
சென்னைல உங்களுக்கு என்னன்ன பிளேஸ்லாம் தெரியும் சுத்தி பாக்கற மாதிரி
எனக்கு வந்து என்னா பிளேஸ் தெரியு மெரினா தெரியு
ம்
சென்ட்ரல் மியூசியம்
ம்
ரிப்பன் கட்டிடோ
ஆ
பூங்கா
ஆ
வள்ளுவர் கோட்டோ
ஆ பரவாலையே இப்ப ட்ரெஸ் எல்லா எடுக்கபோகும் முன்னே எங்க போய் எடுப்பீங்க டீ நகர்ல போய் எடுப்பீங்ளோ
புரில
ட்ரெஸ்ல்லா எடுக்குற மேரி இருந்திங்கன்னா
அ
டீ நகர்ல போய் எடுப்பீங்ளோ
டீ நகரு ஒரே ஒருவாட்டி தாங்க போயிருக்க
ஆ ரொம்ப அவ்ளாட்டி போனதுல்லையா
ஆ இல்ல ஒரே ஒரு வாட்டி போயி ஜெர்ஸி மட்டு எடுத்துட்டு வந்தங்க
ஜெஸ்ஸிங்ளா நீங்க என்ன ஜெஸ்ஸி எடுத்துட்டுவந்தீங்க
ரொனால்டோ
ரொனால்டோவா
ம்
ஆ ஆ ஆ நல்லா இருக்குங்களா ஜெஸ்சி
ஆ நல்லா இருக்கு ஆனா குவாலாட்டி தா சரியில்ல
ஓ ஓ நேர்ல தானே போய் எடுத்து வந்தீங்க பாத்து வாங்க வேண்டிதானே
பாத்த ஒட்னே புடிஞ்சிருச்சுன்னு எடுத்தே அது போக போக தொவைக்க தொவைக் கே நூல் வுட்டுட்டு வர ஆரம்ச்சிட்டு
ஆரோ அது அப்டிதாங்க டீ நகர்ல போட்டு ஒரு ஒன்னா அது ஒன்டேயூஸ் தாங்க வரு
ம் ஆமா
ம் அதுக்கவறொ அவ்ளோதா யூஸ் பண்ண முடியாது இப்போ திரும்பி இப்போ போய்ட்டு டீ நகர் போய் டிரஸ் எடுக்குற மாதிரி ஐடியாவ்ல இருகிங்களா
போனூ அதா ஞாயத்துக்கெழமையே போயிட்டு வரலாம்னு பாக்குற
ஆஆ சேரி சேரி போறோம்னா சொல்லுங்க நானு வரே போய் ஒரு நாள் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு ட்ரஸ் எடுத்துட்டு வருவோ
ஆ போலாங்க
ம் மால்லாஇருக்குங்ளா சென்னையில
ம் சென்னைல இருக்குங்க மால்ருக்கு நறைய இருக்கு
என்னென்ன மாலு தெரியு உங்களுக்கு என்னென்ன மாலுக்கெல்லா பேயிருக்கீங்க
எல்கப்பாஸ் ஸ்கைவாக் இங்க அம்ஞ்சிகரைல இருக்கு அப்பறொ வி ஆர் மாலு
ஆ
அது வந்து கோயம்பேடு போற வழில இருக்கு அப்புறோ வடப்பழனி நீ ப்போருமால்
பரவால்லயே மால் பத்தி நெறையா தெரிஞ்ச்சி வெச்சிருகீங்ளே எந்த மால் பெஸ்ட்டா இருக்கு
அந்த இது விஜயா ப்போருமால் நல்லா இருக்கு
அ
அப்புறம் வி ஆர் மால் நல்லா இருக்கு
அ அ
ம்
சேர்சேர் அங்கனா கேம்லா உண்டுங்ளா வெளாரமாரி
ஆ எல்லாமே உண்டு கேம்லா உண்டு
அதுக்கு என்ன காசு எவ்ளோ கட்ற மாரிருக்கு கேமுக்கு
ஆமா காசு அது ஒரு கார்டு மாரி ஒண்ணுக்குடுப்பாயங்க அதுல நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணு
ஓ ன்னா ஒரு ஆயிரூபா பண்ணுற மாரி ருக்குமா
அ அ இருக்கு
ஆயிரூபா பண்ண அந்த ஒரு நாள் புல்லா வெளான்டுக்கலாம இல்ல அப்டியே டைமிங் மட்டு தானா
இல்ல ஒவ்வொரு கேமுக்கு அவ்ளோக் எவ்ளோ எடுத்துப்பாங்கன்னு தெர்ல குறிப்பிட்ட இது அமௌண்ட் எடுத்துட்டு டே இருக்கு
ம் ம் ம் அப்ப நம்ம வந்து ஒரு நாள் போனம்னா அந்த ஆயிரூபா பத்தாது பத்தாயிருபா பாண்ணா பெறகு ஒரு நாள் ஃபேவரா விளால்லா விளாட்லா
அ ஆமா
ம் ம் சேர் சேர் சேர் வேற ன்னாலா இருக்கு சென்னையில
சென்னையில ன்னா இருக்கு சென்னையில ஆ சர்ச்சிருக்கு நெறையா
அ அ சர்ச்சிக்கல்லா போவீங்ளா
ம் போவங்க சர்ச்சு வந்து ஞாயித்துக்கெழம ஞாயித்துக்கெழம போவங்க ஏ மாசு பாப்ப
ஒ மாஸ் பாக்கறதுக்காக வருவீங்ளா
ம்
சேர் சேர் சேர் சேர் வேற என்ன எல்லா இருக்கு சென்னையில
சென்னைல சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கு
ம் அங்கென்ன அங்கென்ன ஃபேமஸ் அங்க
து அது சர்ச்சுங்க
ஓ அதுவு சர்ச்சு தானா ம் மெட்ரோல்லா இருக்கா அங்கட மெட்ரோ இருக்கா பக்கத்துல
ஆ இருக்குங்க
ஆ மெட்ரோல்லா போயிருக்கீங்ளா
ஆ போயிருக்க ஒரு ரெண்டு வாட்டி போயிருக்க
ரெண்டு வாட்டி போய்ருகிங்களா சேர் சேர்சேர் மெட்ரோல ரேட்லா எவ்ளவு
மெட்ரோல ரேட்டு அதிகமா தா இருக்கு எவ்ளவுன்னு நா தெர்ல நா டிக்கெட் எடுத்ததுல்ல
எடுத்ததுல்லையா நா மெட்ரோல போனது இல்லங்க போணுன்னு எனக்கு ரொம்ப ஆச
ம்
அ அது எப்டி போறது எது என்ன எங்க இருக்குன்னே தெரியாது அதனால நா மெட்ரோக்கே போனது கெடையாது
ம்
ம் நீங்க அலச்சிட்டு போறீங்களா
ஃப்ரீயா இருக்கும் போது ஃபோன் பண்ணுங்க
ஆ பெஸ்சாப் அல்ச்சிட்டு போறீங்கிறீங்ளா செரி மெட்ரோல்ல எங்கெங்கல்லா இருக்கு எந்தெந்த ஏரியாயெல்லல்லா இருக்கு மெட்ரோ
மெட்ரோ வந்து இருக்கு நெறையா எடத்ல இருக்கு என்னென்ன எடனா இங்க நா இருக்கிற எடத்துல கெடையாது
ம்
இப் பூந்தமல்லில இருக்கு
பிளாக் வேற எங்கெங்க இருக்கு
போர்ரூர்ல இருக்கு
ஆ
போரூர்ல்ல இருக்கு க்கிறே
போரூர்ல்ல இருக்குங்ளா போரூர்ல்ல இப்பதா கட்டிருக்கா கேள்விபட்ட
எங்க ஏதோ சவுண்டு வருது
அது ஏரியாவு ல வெடிவெடிக்றாங்க
ஓ சேரி சேரி
ம்
எக் எக்கோ அடிக்குதுங்க
எக்கோ அடிக்குதுங்ளா தெர்ல ஏங்க இங்க இங்க ஏதோவு பர்த்டே போல வெடி வெடிச்சுட்டு இருக்கானுங்க
ம் இங்க செனாய் நகர் அம்ச்சி கிட்ட இருக்கு அப்பற என்ன ரோகினி
இங்க வந்து பர்த்டேக்கு வெடிலா வெடிக்கிறாங்க சும்மா ஒரு காச போட்டு செலவு பண்றதுக்கு வேற யார்ட்டாவது குடுக்லா அந்த காச ஏ இப்டி பன்றாங்கனே தெரியல ஆனா
ஒ
பாருங்க காச வந்து காசெல்லா வந்து பொக பொகயா போயிட்டு இருக்கு
நெறைய வெடிக்கிறாங்களோ
ஆமா எப்டி இருந்தாலு ஒ ஒரு ஆயி ஐயா வச்சுங்ளே ஐயாயிரூவாக்கி யாருக்காவது குடுத்தா கூட அவுங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஃபுல்லா இருக்கு
ஆமா ஆமா
அது அவுங்ளுக்கு தோண மாட்டுது பாத்தீங்ளா
அதா
ம் காசோட அரும தெரியாம வந்து இப்டி பண்ணிட்டுருக்காங்க ஒரு ஒருத்தவங்களு வந்து உழைக்கணு உழச்சு நம்ம வந்து வீட்ட பாக்கணு அப்டின்னு நெனைக்கிறாங்க இவங்க வந்து வெடி வெடிச்சு வந்து பொக போகயா ஆக்கிட்டுருக்கானுங்க
வெடியு ஒழுங்காவு வெடிக்க மாட்றாங்க எல்லாருமேலயு வந்து படுது
ஆமா ஆமா
சேஃபான எடத்துல வச்சு வெடிக்கணு அதெல்லா ஆ வெடிக்கு வெடிக்கவு தெரிய மாட்டுது
ஆமா வெடிக்கும் போது பக்கத்துல தண்ணில்லா வச்சுக்கணு டப்புன்னு ஏதாவது ஃபயர் ஆயி ச்சுனா அத அத்தா அமத்தர மாரி அதெல்லா ஒனக்கு தெரியாது அவனுங்க வெடி வாங்கிட்டானே கொளுஞ்சிக்கினுவா அத
ம் யாருமே செத்தா என்ன அவெங்களுக்கு ம்
ம் கொளுத்தி புட்ணு அப்டி சொல்லி கொளுத்துவாங்க அவெங்கெலா
ஆமா ம்
அவனுகளுக்கு தெரிய மாட்டேன்து வயசு இத்தண ஆயிடுச்சு இவ்ளது நடக்கோ ஒரு மெச்சூர் இல்லாம நடந்திட்ருக்கானே இருத்தீங்களா
ம் இப்ப பெரியவங்களும அப்பிடிதா இருக்காய்ங்க சின்னவங்கெளு அப்பிடித்தா இருக்காய்ங்க
ஆமா சின்னவங்கெள பாத்துட்டுதா பெரியவணங்க ஆட்டம் போட்டுடு இருக்கானுய
என்னா பண்றது
நீங்க எப்ப தூங்குவீங்க
நாங்களா
ம்
நாங்க தூங்க லேட்டா ஆவுங்க
ம் என்ன வேல பாப்பீங்களோ
ஆ ஆமாங்க நா எங்களுக்கு எப்போது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஒர்க் தா
ம்
வேல பாக்க சொன்ன வேல பாப்போ ம் இப்பனா வாழ்க்கைய ஒர்க்கு ஒர்க்குன்னு ஒர்க்லயே பேயிட்டு இருக்கு ரெஸ்டின் ஒரு பீச்சே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேகுது என்ன பண்றது அடுத்தது என்ன பண்றதுனே பேயிட் இருக்கு
இன் செரி
ம் வாழ்க்க ஆனா எங்க போதுனே தெர்லங்க ஆனா
இங்க வேற வானிலை மாறிட்டே இருக்கு சென்னைலே
ம் அப்படிங்களா என்ன என்ன பண்ணுது சென்னையில
ஒரு நாள் வெயில் அடிக்குது நல்லா வெயில் அடிக்குது
ஆ
இன்னொரு நாள் மழ பெய்து அப்டியே மழ பெஞ்சாலு அது காலையில பெய்ய மாட்டுது